ஆ
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க என்ன எப்டி இருக்கீங்க மதிய சாப்பாடெல்லா முடிஞ்சா
இந்தா சம் பாத்துட்டே இருக்கோ சிஸ்டர்
செரி செரி என்ன சமையல் இன்னைக்கி
சமையல் இன்னைக்கு மீன் வாங்க போனோ சிஸ்டர்
மீனா செரி செரி மீன் கொழம்பா
ஆமா ஆமா மீன் கொழம்பு வச்சி பசங் பெரிய பசங்க மீன் சாப்ட மாட்டாங்க
ஆ
கணவா செஞ்சி கேட்ருந்தாங்க அந்த கனவா சொ தெரியுமா
ஆ தெரியு தெரியு எங்க அண்ணி வாங்குவாங்க ஒரே இதா வாங்குவாங்க
சேர் செரி ஆ ஆ
ஆமா அவுங்கதா செஞ்சா கொஞ்சக்கான் தருவாங்க இன்னைக்கு தர்றாங்களான் தெரியில
சேர் செரியா ஆ ஆ
ஆமா அவுங்கோவா நமக்கு செய்ய தெரியாது யா அவுங் க எவ்ளோ பெரிய கனவாவையு அசால்டா கிளீன் பண்ணிருவாங்க
ஆ செரி செரியா
புதுசுல எங்க அண்ண ஊர்லந்து வாங்கிட்டு வந்தா அந்த அன்னைக்கு அத அழகா கிளீன் பண்ணி தனியாவே ஒத்தாளா இருந்து நல்ல கொடல் மாரிதா இருக்கு நல்ல ருசியா இருக்கு
செரி செரி ஆ ஆ
அதெல்லா செய்வாங்க நல்லா சமைய நல்ல சாப்பிடவு செய்வாங்க சோச்சு தூப்புவாங்க அழகா
செரி சரி
ஆ ஆமா அதான போனு அடிப்பாங்க ஏதாச்சு செஞ்சா செஞ்சிருக்கே கொஞ்ச வாங்கிட்டு போறியா அப்டின்னு சொல்லிட்டு
செரி செரி ஆ ஆ
ஆமா பாக்கணு இன்னைக்கு அடிக்கிறாங்களா என்னன்னனு தெரில அவங்க வேற சுகர் வேற இருக்கா ஆமா ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க
செரி செரி ஆ
ஆ ஆமா தந்தா
ஆமா பக்கத்துலயார்னா செஞ்சா தர போறாங்க
ஆமா தருவாங்க தராமல இருக்க இருக்க மாட்டாங்க எது செஞ்சாலு தருவாங்க ஆமா அவங்களுக்கு ஒரு ந வலது கை மாதிரி கொஞ்ச
செரி சரி
ஆ ஆமா செஞ்சா போன் அடிப்பாங்க சில நேர இங்கேயே சோறக்கி லாம் இப்படியே வந்து சாப்பிட்டு போங்கன்னா எல்லாரு சொல்லுவாங்க அப்படிதா எதிர்பாத்தேன்னைக்கு சரி கூப்பிடுவாங்க மொத்தமா அங்கயே சாப்பிட்டுக்கலா
நீங்க அப்ப சொல்ல வேண்டியதன நாங்க சமைப்போங்க
அது வந்து அன்னைக்கா ஒரு இன்ட்ரெஸ் இருந்தா கூப்பிடுவாங்க நம்ம எல்லாரு பிள்ளைல வச்சிருக்கோ வேலைக்கு போறோ ங்களா அவங்களா சொன்னா செய்ப்பே ஆ ஆமா நானா வந்துட்டு சரி போகமாட்ட நானா எப்பாச்சு தோணனா வர்ற அப்படின்னு சொல்லுவ
ஆ ஆ ஆ
ஆ ஆமா ஒரு ந அவங்களு பிள்ளைளு மூணு பிள்ளைளு இருக்கு பத்தில ஆமா அதனால சரி என்னத்த போட்டு தொந்தருவு பொண்ண ஏதாவது செஞ்சா டப்பால கொஞ்சண தந்தா திண்டுக வேண்டியதா ஆமா ஆமா செய்வாங்க என்னன்னா செய்ய மாட்டே
சரி சரி ஆ ஆ
பையன் கொஞ்ச இந்த கணவ நண்டு பிரான் எல்லா திம்பானா அதனால ஏதாச்சி செஞ்சா கொஞ்ச கூடும்பமா பிள்ளைக்கு கின்டு
சரி சரி ஆ ஆ
ஆமா அதனால போ போன் அடிப் ப்பாங்க மணி என்ன பன்னெண்டே முக்கா தானே ஆகுது ஆ ரெண்டு மணி ஆகு உனக்கு லீவ் ன ரெண்டு மணி ஆவு ஆமா க்குள்ள போன் அடிப்பாங்களான்னு பாக்கனு
சரி சரி ஆ அ
செஞ்சுட்டு அடிப்பாங்க
சரி சரி அ
ஒண்ணு செய்யல ஸ்பெஷலா
அப்ப இன்னைக்கு என்ன சாப்பாடு
நீங்க முருங்கை கீரைவை கேட்டறிப்ப முருங்கை கீரை திண்றுக்கீலா
ஆ முருங்கக்ககீர தின்ட்ருக்கே தின்ட்ருக்கே
ஆ அந்த முருங்கக்கீர கொழம்பு தேங்கா மசாலா சோம்புல்லா போட்டு அரைச்சு வப் ப்பாங்கல்ல
செரி முருங்க மர நிக்குதா இல்ல கடையில வாங்கினீளா
ஆ கடையில போட்டு வாங்குறாங்க வேற வேல ஜோலி இல்லே ஆ முருங்கமர இருக்கு வீட்ல ஆமா முருங்கமரோ இருக்கு அன்னன்னைக்கு முருங்கக்கீரைய வச்சு மாம்பழ கடக்குது ஆமா இன்னைக்கு கொஞ்ச அப்டி சாப்ட்டுக்கலாண்டு
என்ன சண்டே பெஷல இப்டி சிம்பிளா முடிச்சுட்டீங்க
ஆமா வேலைக்கு போறோ பாத்தீளா வேலைக்கு போற நேரத்துல கீர செய்ய முடியமாட்டக்கி ஆமா அதனால செரி இன்னைக்கி அண்ணி கொஞ்ச எறா வாங்கலான்னு சொன்னாங்க எங்க அண்ணி
ஆ ஆ
கிளீன் பண்ணி தர ஒனக்கு கொஞ்சோ
ஆ ஆ
ஆமா ஆ அந்தன்னைக்கி சேரி தரேன்ட்டுட்டாங்களே அது ஒரு நேரத் துக்கு ஸ்கூலுக்கு போற நேரோ வச்சுக்கலா கிளீன் பண்ணி சாய்ங்காலமா ஃபோன் அடிப்பாங்க
செரி செரி ஆ
கிளீன் பண்ணிட்ட வாங்கிட்
சேரி செரி அ
ஒரு நேரத்துக்கு பிரியாணி அப்டி இல்லன்னா இது தொக்கு மாரி வச் ச்சி சாம்பார் வச்சிக்கலா அப்டின்ட்டு வுட்டாச்சு அதனால இன்னைக்கி கறி கிறிவா வெயிலு ஒரே என்ன த்த போட்டு திங்க ஒரே இந்த சிக்கனதா திண்ட மாதி இருக்கு
ஆமா ஆமா ஆ நா நா இன்னைக்கி கார மீனு வாங்குன கார மீன் தெரியுமா
ஆ நல்லது அது நீ இனி புள்ளைக்கி இது ஃபீட் பண்றீங்க பாத் தீங்களா கொழந்தைக்கி ஆமா ஊர்லல்லா அந்த மீன்தா குடுப்பாங்க
ஆமா அதனாலதா காரன் மீன் வாங்கிட்டு எறால் கொஞ்சோ வாங்குன எறாலு அப்புறோ கனவா வாங்கிட்டு நண்டு பாத்த நண்டு சரியில்ல
சேரி சேரி சேரி போன ஒரு ரெண்டு பே த்துக்கு முன்னாடி நாங்க நண்டு வாங்குனோம்ப்பா ஒன்னுக்குமே இல்ல ஒரு புக்கு நண்டு உள்ள சதையு இல்ல ஒன்னுமே இல்ல ஆமா நா அரக்கிலோ எங்க அண்ணி அரக்கிலோ வாங்குனாங்க ம் ஒன்னுக்குமே ஆவாது இப்
அது ஆ அது இந்த கொஞ்சோ ப்ளூ ப்ளூக் கலரா இருக்கு பாத்தீங்களா ஆ அது வாங்குனா கொஞ்சோ அது நல்லா சதை இருக்கு இந்தா இப்டி கொஞ்சோ இந்த ஒரு ப்ரவுன் மாரி ஒரு பச்ச மாரி இருக்கு அந் த நண்டு வேங்கக்கூடாது அதுதா நல்லா இருக்க மாட்டேங்குது
ஓ செரி செரி ஆனா எங்க அண்ண அப்டிதா வாங்குவா பெருசு நல்ல
ஆ ஆ ஆனா அது கொஞ்சோ ரேட்டுங்கூட இந்த நண்டோட அந்த நண்டு கொஞ்சோ ரேட்டு கூட
ஆ ஆ நம்மோ வந்து இந்த நண்டு மீன்லா வாங்க மாட்டோமா நம்ம வந்து சால மீன் நெத்திலி
ஆ ஆ இன்னைக்கி மீன் கடைக்கு போம்போது இந்த சீலாமீன் தலையு வச்சிருந்தாங்க ஆனா அந்த கடையில ஒரே ரேட்டு ஜாஸ்தியா சொல்றாங்க மீனு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாவே சொல்றாங்க
சிஸ்டர் இப்ப நார்மலா அர கிலோ வாங்க போனியேண்டா கேட்டி ங்களா அர கிலோ ஐநூறு ரூவாய்க்கு கொறஞ்சு கெடையாது ஆமா கவல மட்டு கவல கவலன்னு கவலையிலயே உக்கார வேண்டியதா
ஆஹ் அந்த மீன் மட்டுதா கம்மியா கெடைக்குது
ஆமா அந்த மீனுமே கூட்டிட்டா இப்போ
ஆ ஆ
கம்மில்லா கெடையாது
செரி செரி நாங்க ஒரு மீன் கடைக்குதா போவோ அந் மீன் கடைல எப்ப பாத்தாலு மீன் ஒரு ஐ ஐநூறு ரூபா நானூறு ரூபா அறநூறு ரூபா தா சொல்றாங்க
ஆஹ்
ஆஹ் அதா இந்த வாரோ அடுத்த வாரத்துக்கிட்ட ஏதாவது மீன் கடைய மாத்தி பாக்கணுன்னு வச்சுருக்கு
ஆமா அப்டி பாத்து ஒரு டைம் வாங்கி பாருங்க ஒரே வாங்கின எடத்துலே வாங்கினாலு அப்டிதா நம்ம ஒரு ரெகுலர் கஸ்டமரா வாங்குறோ கம்மி பண்ணியா தரானுவோ
ங்கறாங்க ஒரே ரேட் எல்லா ஜாஸ்தியாவே இருக்கு
ம்
ஆஹ் எப்போவு எங்க நாத்தனார் தா கூட்டிட்டு போவாங்க இன்னைக்கு அவுங்கதா கூட்டிட்டு போனாங்க எப்போ ஏதாவது வேங்குவாங்க அவுங்க இன்னைக்கு ஒண்ணு வேணா அப்டின்னு சொல்லிட்டாங்க ஆமா
போனதுனால அவுக கவலப்பட்ருப்பாங்க
ஆமா அதான ல அவுங்க எப்வு வேங்குவாங்க எறால் வாங்கி இதெல்லா வேங்கினா வேங்குவாங்க இந்த வாட்டி
இருவத்தெட்டாயிட்டு பாவோ துட்டுக்கு என்ன செய்வானு நெனச்சுட்டு
ஆஹ் மறந்துட்டாங்கனு நெனைக்கிறே அதா அதா செரி அதா ஏ எறால் மட்டூ வேங்குனே கொஞ்சா அதா க இது பண்ணி க்ளீன் பண்ணி அவுங்களு குடுத்து வுடணு அவுங்ககிட்ட ஒரு சின்ன பையே இருக்கா ஆஹ் அவே எறாள்ன்னா கொஞ்சோ சாப்டுவா
ஆஹ்
ஆமா அவுங்களுக் க்கு மட்டூ அத குடுத்துட்டு இன்னைக்கு மீன ஆக்கி வெயிட் பண்ணுவோனு வச்சிருக்கு
ப்பால் ரசோ வைப்பாங்க சூப்பரா இருக்கூ
ஆஹ்
ஆனா எப்டி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அவுங்கதா வைப்பாங்க தேங்கா பால் ரசோ ஆமா அந்தன்னைக்கி ஆஹ் என்ன சொன்னீங்க ஹலோ
ஆஹ் சோ உங்க அண்ணி நல்லா
ஆஹ் நல்லா சமைப் ப்பாங்க ஆனா கள்ளச்சாலோ போட்டு கடந்துபுஞ் செய்யாது
ஆஹ்
அதுக்கா தோணிச்சினா செய்யு இஷ்டப்பட்டு செய்யு எல்லாமே செய்யு சூப்பரா செய்யு எல்லாமே பாஸ்தா செய்யு சிக்கன் போட்டு எல்லாத் த்தையு நல்லா செய்யு இந்த சாண்ட்விச்லா நீங்க என்ன கடைல சாப்றீங்க அது வீட்லயே அழகா செய்யு மயோனஸ்லா பாக்கெட் மயோனஸ் தா கெடையாது
ஆஹ் ஆஹ்
வீட்ல உள்ள அந்த வி முட்ட அது பச்ச முட்டையெல்லா போட மாட்டாங்க நல்ல அவுச்ச முட்ட ய போட்டு அழகா செய்வாங்க
சேரி செத்
ஆமா சூப் பரா இருக்கூ ஆனா அவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணு அதா சொன்னோம்ல அவுங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால
ம் ஒரு மாரி இருக்கு சேரி சேரி டயர்ட் ஆய்றது போல ஒடம் புலா அ
ஆமா என்ன எழவோ தெரில ஆனா வீட்லதாஇருக்காங்க வேலைக்கெல்லா போவல
சேரி சேரி அ வீட்ல இருந்தாலு சுகரு கூட இருந்தா ஓ நமக்கு கு டயர்டா அசதியாதா இருக்கு
ஆமா அதுதா ஆனா கொஞ்சோ ஹெல்த்தியா சாப்ட மாட்டாங்க இந்த கடல கிடல லா கொஞ்சோ அவுச்சு திங்கணுமுல
ஆமா ஆமா
செஞ்சு குடுத்தா திம்பாங்க
சேரி சேரி அ அ
அவுங்களா வந்துட்டு கொஞ்சோ செய்றதுக்கு கொஞ்சோ வேதனையாருக்கு போல அவுங்களுக்கு
பேன்ஸ்
ஆமா ஆனா ஒண்ணு சூப்பரா சமைப்பாங்க எனக் புடிக்கு அவுங்க சமைக்கிறதுலா ம் ஆமா ஒரு நேர நல்ல மீன் குழம்பு கறி குழம்புல்லா பிரியாணியெல்லா சூப்பரா போடுவாங்க
சேரி சேரி அ
வாங்க ஒரு நாளைக்கி
அ வர சிஸ்டர் நீங்களு வாங்க ஒரு நாளைக்கி எங்க வீட்டுக்கு
வர வர வர எங்க நமக்கு வேலை நேரங்கள் கரெக்டா இருக்கு வர சிஸ்டர் என்ன இன்னொரு நாள் வரும்போது சொல்ற அ சேரி வெக்கிறே அ
வைங்க சிஸ்ட